அலோ
கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க பேஷ்லாங்ளா எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
தில்ல எல்லாரு நல்லாருக்காங்க உங்க வீட்ல
அப்டிங்களா உருதுலா பேச கூடாது நடுவுல
சாரிங்க எல்லாரு நல்லாருக்காங்க
ஆ எங்க வீட்லயு எல்லாரு நல்லா இருக்காங்க ஆ
சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ஆ டின்னர் முடிஞ்சு லைட் ஆஃப்
ம் இன்னைக்கு என்ன சமைச்சீங்க
நைட் வந்து டின்னர் தோசை வெங்காய தோசை அங்க
நாங்கள நீங்களா அப்டிங்களா என்ன நாங்க இன்னைக் ஃபுல்லா அலைச்சலுங்க ம் அவுங்க காலைலே நா ஏன் பொண்ண வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு எங் எங்க அம்மாக்கு ஒடம்பு செரிலன்னு
ம்
என் வீட்டுக்காரு இன்னைக்கு லீவ் போட்டாரு சோ நா எங்கம்மா எங் வீட் அச்சி நா எங்க வீட்டுக்காரு என் பசங்க ரெண்டு பேரு ம் போயிட்டோ செரிங்லா ஆமா அம்மா வீட் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பாத்துட்டு சோ அங் அங் நாங் அங் அங்கே ஃபுல்லா நாங்க லெ லென்சு ஆட்ரு மாரி பண்ணிரோ ஏனா அவுங்க வந்து ரொம்ப டயர்டா இருக்குன்னு இருந்தாங்க அவுங்ளால எதுமே குக்குபண்ண முடியதுனால சோ நாங்களே சடனா போனு இல்லையா
ம்
அப்ப நாங்க என்ன பண்ணிட்டோ அங்க வந்து ஆர்டர் பண்ணி நாங்க அவங்களுக்கு குடுத்துட்டோ சோ அவுங்களுக்கு ரச அத மாரி நாங்க வந்து எங் சித்தி கொண்டு வண்ட்டாங்க எங் எங்க அம்மாக்கு ரொம்ப ஃபீவர்னால அவங்க வந்து ஹோட்டல்ல எல்லா வேணா அவங்களுக்கு மட்டு வ வீட்டு்ல இருக்க சாப்பாடு குடுத்துட்டோ மத்த நாங்கல்லா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு ஈவினிங்கா கெளம்பலான்னு பாத்தா இங்க ஒரே மழ ஆமா இங்க
எங்க ஊர்ல எல்லா இன்னு மழையே வழையே காணோ காத்து மட்டு அடிக்கிது
இல்ல இல்ல வரு வரு இனிமேதா வரு ஏன்னா இங்க கூட காலைலதா நியூஸ் வந்து சொன்னாங்க இன்னக்கி மழ பெய்யு அப்டின்னு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல நாங்க கெளம்பனுன்னு பாத்தா தூரல் போட ஆரம்பிச்சிருச்சி நல்ல மழ
ம்
செரின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு எயிட் தேர்ட்டிக்காதா வீட்டுக்கே வந்தோ வந்துட்டு எ எதுவுமே செய்யல செரி தோச மாவு இருந்தது பசங்களுக்கு தோச பால் போட்டு குடுத்துட்டே நா வந்து ஆ நேத்து வச்ச கொழம்பு இருந்துச்சு நா ஏ வீட்டுக்காரு தோசம் மாமியார் மாமனார் தோச சு ட்டு அவங்க மாமியார் மாமனார் கால்ல இருந்த சாப்பாடு சாப்ட்டாங்க சுகுணா நா எங்க வீட்ல எல்லாம் தோச சுட்டு சாப்ட்டுட்டு இப்பதா ரூம்க்குள்ளயே வந்து எல்லா வேலையு முடிஞ்சது அதே கரெக்ட்டா இருக்கு எல்லா வேலையு முடிஞ்சுட்டு எங் எங் எங்க வீட்ல எல்லா நாங்கல்லா எ எட்டரைக்கெல்லா சாப்ட்ருவோ வ இங்க வந்து ரொம்ப டைமிங் இங்க டைமிங் மார்னிங் டிஃபன்னு சீக்கிரோ ஆயிடு ஆஃப்டர்நூன் லன்சு சீக்கிரோ ஆயிடு நைட் டின்னரு சீக்கிரோ ஆயிடு சாப்ட்டு முடிச்சிட்டு வேல எல்லா நயன் தேர்ட்டிக்கி நயன் ஓ கிளாக்ல்லா எல்லா வேலையு கிளீனிங் வொர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிரு பாத்தரோ தொலைக்கிறது பெருக்குறது எல்லா முடிஞ்சிரு முடிஞ்சிட்டு அவங்க அவங்க ரூம்ல லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்க எப்ப தூங்குறீங்களோ தூங்குங்க அப்டின்னு உங்க வீட்டுல எப்டி
அப்டியேதா சேம் டு சேம் காலையில ஸ்டார்ட் பண்ணது ஒம்போதர நைட் ஒம்போது மணிக்கு எல்லா முடிஞ்சுரு எனக்கு வேல முடிச்சிட்டா ஒன்போதர மணிக்கி வந்து படுத்துருவோ அவ்ளோதா காலையில ஒரு ஏழரை மணிக் ஏழு மணிக்கு எந்திரிச்சு அதுவே வந்து எங்க வீட்ல எங்க என்னோட நாத்தனார் பொண்ணு இருக்கா படிக்கிறதுக்காக காலேஜ் படிக்கிறதுக்காக இருக்கா அவளுக்கு ரெகுலர் காலேஜ் நார் ஒரு ஃபுல் டே காலேஜ் இருந்தா அப்ப என்ன பண்ண ஒன்னொன்னா வந்து காலையில லஞ்ச் செய்யணு ஆறு மணிக்கே லஞ்சு வேலை முடிஞ்சிடும் எட்டு மணிக்கு பிரேக் ஃபர்ஸ்ட் வேல முடிஞ்சிடு அவ்ளோதா அத்தோட வந்து இதர வேலைகள்தா பெருக்குறது தொடைக்குறது இதுதா இருக்கு
ம் அதுவே ரொம்ப லாங் ஆயிடுதுல்ல
ம் நைட்டு் டின்னர் எட்டு மணிக்கி கரெக்டா எட்டு மணி செஞ்சிர்ணு செஞ்சிட்டா எ
எங்க அம்மா வீட் வீட்ல எல்லா ரொம்ப லேட் பா நைட்டு நாங்க பத்தரை மணிக்குதா டின்னரே சாப்பிடுவோ ஸ்டார்டிங் எனக்கு கஷ்டமா இருந்தது ஏனா நைட்டு பசிக்கு ஸ்டார்டிங வந்து நா இங் எங்க அம்மா வீட்ல மார்னிங் குக் பண்ணி சாப் ஆ நாளைக்கி எனக் ஸ்டார்டிங் கஷ்டமா இருந்தது அதுக்கப்புற என்ன பண்றது பழகிதா ஆகணு ஆக்சுவலி இது இதுதா ஹெல்த்துக்கு நல்லது பட் இருந்தாலு நம்ம வளந்தது அப்படில்ல
போக போக பழகிரு அப்புற என்ன ஆகுனா அது பசிக்காது தூங்கிறே எட் எப்பயாவது ஒரு தரவ பசிக்கு எனக்கு அப்ப என்ன கேப்பேன்னா மிட்நைட்ல எதாவது ஆர்டர் பண்ணி குடுங்கன்னு சொல்லிருவே
ஐயோ அதேதா சாப்ட்டு சாப்ட்டு தொப்பதா வளந்து நா ஜயோ நைட் ஆனா சவர்மா பீஸா பர்கர்னு சாப்ட்டு சாப்ட்டு தொப்பதா வளத்து வச்சிருக்கே நானும் எ வீட்டுக்காரு அப்டி இருக்கோ நாங்க நானா அனனா ரொம்ப ஆட்டம் போட்டே பிரெக்னன்சில எல்லா வந்து அடங்கிட்டு இருப்பாங்க ம்ஹு
கார்விங் நமக்குதா இது ஆச வருது அது ஆச வருதுன்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுறது தா நம்மளோட வேலை இருக்கு
கிரேவிங்ன்னு பேர்ல நான்ல்லா ரொம்ப ஆட்டம் போட்டே அததா எல்லாரு சொல்லுவாங்க எங்க வீட்ல நாசியா அண்ணி சுத்துற மாரி யாரு சுத்த மாட்டாங்க ப்ரெக்னன்ட் எல்லாருமே சுத்துனாங்க எல்லா ஹோட்டலுக்கு எல்லா ஹோட்டலுக்கு போனாங்க அவ்ளோ சுத்துற லிஸ்ட்ல வந்து அவுங்க தா ஃபர்ஸ்ட்டு அப்டின் சொல்றாங்க
ம் நா எங்க ஏது நா ஏதாவது சொன்னேன்னா அவரு வாங்கிட்டு வந்துருவாரு உக்காந்து சாப்ட்டுட்டு இருப்பே நைட்டுக்கு எப்பையாவது ஒரு தரம் எனக்கு தோணு
ஒரு நாள் பா என்ன ஆச்சி ஆக்சுவலி நா என் ஃபர்ஸ்ட்டு பொண்ணுக்கு வந்து நாங்க வார வார என் சீமந்தம் முடிச்சி நா எங்க மாம் வீட்டுக்கு போயிட்டேல்ல அப்போ வந்து இவரு வந்து வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வர ஆ இல்ல வாரத்துல எப்டின்னா ஃப்ரைடே வருவாரு சாட்டர்டே சண்டே இருப்பாரு சண்டே போயிடுவாரு
ம்
அந் அந் அந்த அப்டி அப்படி வந்து ஸ்டே பண்ணுவாரா பட் அ அந்த வீக் என்ன ஆச்சி வென்ஸ்டே வந்தாரு வென்ஸ்டே வந்துட்டு செரி வா வெளிய போலா அப்படின்னு சொன்னாரு அவரு சரின்னு சொல்லி நாங்க இங்க நுங்கம்பாக்கம்ல இருக்க பெங்களூர் டிஃபன் சென்டர்னு போனோ போயிட்டு நைட்டு தா போயிட்டு டிஃபன்ல்லா சாப்ட்டுட்டு சீஸ் தோசல்லா சாப்ட்டுட்டு நாங்க சும்மா பேச்சுக்குதா சொல்ட்டு இருந்தோ நல்லா சாப்ட்டுட்டு நாளைக்கி போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்க போறப்பாரு அப்டின் சொன்னாரு அவரு நானு பேச்சிக்குதா ஆமா ஆமா ஹாஸ்பிட்டல் படுக்க வேண்டியதா பின்ன என்ன யாருக்கு தெரியு நாளைக்கி டெலிவரி ஆனாலு ஆய்டு
பேச்சிக்கு சொன்னது உண்மை ஆயிச்சோ
ஆமா அதுக்கு அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்ட வாட்டர் லீக் ஆயிடுச்சுன் சொல்லி நாங்க சிரிச்சு யோ ஒரு இதுல எனக்கு சிரிப்பு வருது செரி என்னடா இதுன்னு நே நேத்து சொன்னது இப்டி ஆயிடுச்ச நேத்து சாப்ட்டதுனால அப்டி ஆயிடுச்சோன்னு சொல்லி எங்குளுக்கு ஒரு இது அதுக்கப்பறோ பாத்தா எதுமே இல்ல நார்மல் தா அப்பிடிதா
எனக்கு நா அட்மிட் ஆவும்போது என் மாமியருக்கு கண் ஆப்ரேஷன் பாவு என் புருஷே இங்யு அங்யு அலஞ்சிட் இருந்தாரு
ஆ ஆ ஆ ஆ
ஏனே டெ எனக்கு டெலிவரி கரெக்டா எனக் ஆ ஏ பையனுக்கு ஹார்ட் பீட் கம்மி ஆயிச்சுனு சொல்லிட்டு என்ன அட்மிட் பண்ணிட்டாங்க மூண் நாள் லா நார்மலுக்கு ட்ரை பண்ற ட்ரை பண்ற ட்ரை பண்ற முடியாம ஹை பைப் ஹை பி பி ஆயி எல்லாமே கண்ணு அப்டியே சுத்த ஆரம்பிச்சிச்சு எல்லாமே நா ரெண் மூணு மூணு நாலு நாளா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு எமர்ஜென்சியில என்ன சீ செக் ஸ்ஷன் போட்டு வுட்டாங்க எமர்ஜென்சிக்கு ஏன் ஐ போட்டு வுட் வுட்ட அன்னிக்கி எங்க மாமியார்க் காலையில கண்ணு ஆப்ரேஷன் இவுர் அங்க முடிஷ்ட்டு பாண்டிச்சேரியில கண் ஆப்ரேஷன் அங்க முடிஷ்ட்டு வந்து ட்ரெயின்ன புடிச்சு பஸ்ச புடிச்சு எங்க ஹாஸ்பிட்டல் வந்து நைட்டு பத்திரி பத்தரையோ பதினொன்றோ ஏதோ வந்தாரு போலருக்கு நா ஐ சி யூ ல இருந்த எனக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருச்சுன் சொல்லிட்டு ஐ சி யூ ல இருந்த ஒன்னு எனக்கு வந்து இது இல்ல அவர் அப்றமா வந்து ரூம் கண்டுபுடுச்சி வந்து பாப்பா வ பாத்துட்டு நைட்டு அங்கயே ஸ்டே பண்ட்டாரு ஹாஸ்பிடல் வெளியே ஸ்டே பண்ணிருக்காரு வீட்டுக்கு போ ன் சொன்னாலு போலயா நா அவளியு பாக்கணு அப்டின் சொல்ட்டு அங்கயே இருந்துட்டாரு
ம்
முட்டி மோத்திட்டு வந்துருக்காரு
எனக்கு மூண் நாள் வந்து செரி நார்மல் டெலிவரிகு ட்டிரை பண்ணாங்க எனக்கு எனக்கு என்னனா டேட் எனக்கு என்ன இன்னு என்ன ப்பிராப்ளம்னா இன்னு ஃபோர் டேஸ்ல டேட்டே முடிஞ்சிரு ஃபோர்டேஸ்சு டியு டேட்கே ஃபோர் டேஸ்தா இருக்கு எனக்கு அப்டி இருந்து கூட எனக்கு பெயின் சுத்தமா வர்ல அவ்ளோ நடக்கற அவ்ளோ எக்ஸ்சசைஸ் பண்ற பட் இருந்தாலு எனக்கு பெயின் வர்ல ஆனா வாட்டர் லீக் ஆன மாரி ஃபீல் ஆச்சு ஆனா வாட்டரு இல்லயா லீக்லா ஆக ஆகலன் சொல்றாங்க வாட்ரும் நல்லா இருக்கு பெயினு ஒனக்கு வர்ல இது என்ன உனக் கொலப்பமா இருக்குன் சொல்லி டாக்ட்ரே கன்ஃப்பியூஸ் ஆய்ட்டாங்க என்னென்னமோ மெடிசன் இன் இன் இன்ஃபியூஸ் பண்றாங்க என்னென்னமோ பண்ணாங்க எ எதுமே ஆகல செரின் சொல்லி அதுக்கப்பறோ ஆமா எது-எதுமே பண்ல அதுக்கப்பறம் என்ன பண்ணாங்க செரி ஒரு ஸ்கேன் எடுத்து பாக்கலா லாஸ்ட்டா போ பேபி என் என்னும் பொசிஷன்ல இருக்குன் தெரியில அப்டின் சொல்லி பாத்தா கார்டு சுத்தி இருக்குன் சொல்லிட்டாங்க
அச்சச்சோ ஆ
கார்டு அதுவு வந்து சிங்கிள் கார்டு இல்ல டபுள் கார்ட் சுத்தி இருக்குன்னு சொல்லிட்டாங்க சிங்கிள் கார்ட்னாம் வந்துரூ டபுள் கார்ட்னால வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க எடு போடு அப்படியே அ அன்னக்கே தேர்ட் டே ஆமா நா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண தேர்ட் டே தா சரி ஓகே நம் சீ செக்ஷ்ன் தா பண்ணியாகணு வழி இல்ல அப்படின்னு சொல்லி சைன் வாங்குனாங்க எனக்கா அவ்ளோ அழு து நா அய்யய்யோ நா நா என்னன்னா நான் நார்மலுக்கு ரொம்ப ட்ரை பண்ண நா ரொம்ப ட்ரை பண்ண அவ்ளோ எக்ஸ் எக்கைஸ் பண்ணுவ வாக்கிங் அவ்ளோ பண்ணுவே டைம் ஆயிடுச்சு போலப்பா நம்மப் அப்றொ பேசலா
ஆ ஒருமிஷ நா பாக்குற
ஆ
ஆ ஆயிருச்சு ஓகே ஓகே
உம்